ஹலோ ஆ சார் வணக்கம் சார் எப்டி இருக்கீங்க நல்லாருக்கீங்களா
வணக்கோ சார் நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
மூம்ப நல்லா இருக்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
நா இப்பதா ப்ரோ சாப்ட்டுட்டு அப்டியே வெளிய வந்துட்டு இருக்கே நீங்க
நா இன்னு சாப்புல்ல பிரதர் இப்பதா வீட்டுக்கு வந்தே இனிமே தா சாப்புனு என்ன ஸ்பெஷல் லன்ச் இன்னைக்கு உங்க வீட்ல ஓகே
அதான் அப்டி சாப் உட்டா அப்டியே சும்மா அப்டியே மாடில நடந்துட்டு சிக்கன் சிக்கன் கிரேவி மாரி
ஏ சாப்பாட்ல அப்டிய
ஆ ஆமா அவ்ளதா சிக்கன் ஆமா சிக்கன் பயலுக அவ்வளதா ப்ரோ சாம்பாருக்கு தா பிரச்சனை இங்க சிக்கனுக்கெல்லா பிரச்சனை இல்ல
வெஜ் தா பிரச்சன நான்வெஜ்
ஆ நான் வெஜ் எல்லா ஆ ஆமா அது சீக்கிர
வெறு நான்வெஜ் தா
வாரத்துல ரெண்டு நாள் மூண் நாள் சாப்டுவ ப்ரோ அவ்ளோதா
ஓகே ஓகே ஓகே ஓகே எங்க வீட்ல இன்னு என்ன செஞ்சிருக்காங்கனு தெரியல
ம் இப்பத்த வேல முடிச்சுட்டு போறீங்களா இல்
இல்ல இன்னைக்கு லீ்வு ப்ரோ இன்னைக்கு கொஞ்சோ வெளிய போற வேல இருந்தது இல்ல இல்ல காலேஜ்ல நா கேப் டிரைவர்
ஓகே ஓகே ஓகே ப்ரோ
சரி வீ வீட்ல கொஞ்ச வெளிய வேல இருந்தது சரி அப்டியே இன்னைக்கி முடிச்சிலா அத சொல்லி வண்டிய ஓர விட்டு அப்டியே வீட்டுக்கு வந்துட்ட
ச
இப்ப இனிமேதா சாப்புனு இன்னா செஞ்சாங்கன் தெரில சாப்பிடும் போது தா
ம்
சொல்லுங்க ப்ரோ என்ன பண்றீங்க இந்த சம்மர் ஹாலிடேஜஸ்ல எங்கயாவது வெளியே போனிங்ளா ஃப்ரெண்ட்ஸ் கூடஃபேமிலி கூட
ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருந்த ப்ரோ கேரளாக் போயிருந்த லாஸட் வீக் ஆ கேரளாபோய் ஒரு எட்டு பேர் போயிருந்த ஃபுரோ பெரிய கா கார் ஒண்ணு பேசிட்ட அப்டி டிரைவர் நம்ம ஆளுங்கலே ஆ கார் மட்டும் ரெண்டல் எடுத்துட்டு நம்ப ஆஃபீஸ் கொலிங்சே நாலு பேர் டிரைவ் பண்றாங்க காரு
ஓகே ஓகே ஓகே
அப்டியே போயிட்டா ஜம்முனுு போயிட்டு கேரளா போயிருந்தோ கேரளா ஃபர்ஸ்ட் டைமு இங்கந்து போற வழியில ப்ரோ அப்புரோ கேரளா போறதுதா பேரு அஞ்சு டிக்கட் திருத்திட்டாங்க கேரளா போறதுக்குள்ள ஒரு டீ கெடுக்காது
வண்டி ஓட்னு ல நைட் டைம்ல கிளம்புவீங்களா யார் வண்டி ஓட்றாங்களோ அவங்க டீ குடிச்சு தா தூக்கம் வந்துச்சன்னா
ப்ரோ கெளம்பந்து ஏர்லி மானிங் நாலு மணிக்கு ப்ரோ
கால்ல விடிய கால்ல நாலு மணிக்கு அதா தூக்கத்து அதா கால்ல நல்ல தூக்கம் நாலு மூணு அந்த டைம் தா
ஆ கரெக்டா கெளம்பணுமா ஃபஸ்ட் இங்க இருந்து கார் எடுத்தோன்னு டீ கடை நிக்க வச்சாங்க சரி டீ ல ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிச் சன்சோ ஒருத்தர் மார்னிங்கே சம்சா இல்லையானு கேக்குறா டீ கடைக்காரன் கட்டுப்பாயி தம்பி இது டீ மட்டு தா இருப்ப நம்ம சொன்னா கேக்காதுஙக சம்சாலா இவ்ளோ சீக்கிர கடைக்காது ஒன்னு லேட் ஆகும்பா அப்டின்னா ஓ அப் ப்டியா சொல்ட்டு அங்கிருந்து கொஞ்சோ நெரோ கழிச்சி
ம்
கரெக்டா ஒரு ஒரு ஒரு ரெண்டு மண் நேர மூணு மண் நேரம் ப்ரோ அங்கிருந்து அப்டியே பை பாஸ் புடுச்சு அப்டியே போயினிருகுரோ கரெக்டா நா அப்பயே சொன்னோ ஏ
ம்
தூங்குறவ தூங்கிடு பசிக்கிறவ ஒன்னு ரெண்டு மூண் நேர கழுச்சு வந்துடு சாப்புறான்னா ஒருத்தென்னான்டா எனக்கு வயிறு வலிக்குதுன்னா சரி கரெக்டா டோல் கேட் ஒண் வந்ச்சு போய் நிறுத்துனா வயிறு வலி சும் போவாம் பாத்தா அங்க போயிட்டு இது மேரி கோல்டு் பிஸ் கெட்டு தண்ணில தொட்டு சாப்னுகிறா ஏய் ப்ரோ அங்க இ டிஃபனே இருக்கு ப்ரோ கேட்டானா ட்ரா நா எப்புமே மார்னிங் டீல வந்து பிஸ்கெட் தொட்டு சாப்டுவே இன்னக்கி சாப்புல்ல எனக்கு அது சாப் பொண்ணு போல ரெடே டூருக்கு வந்தா ஏதோன்னு ஒண்ணு அப்டியே சேக்ரிஃபைஸ் பண்ணிதான ஆணு
ஆம்மா
அன்னைக்கின் பாத்துன்னு ப்ரோ நானு ஜீன் ஷர்ட் தா அப்டியே டு முச்டு அப்டியே போனே நானு இன்னைக்கி சொல்றே டேய் எங்கன்னா நிறுத்துங்கனா நிறுத்துங்கடா நா பேண்டு சஷாட்ஸ் மாத்திக்கிறே அவ்ள காம் ப்ரோ ஒரு ரொம்ப தூரொ ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் இருக்கூ
ம் ஆமா நானூறு கிலோமீட்டர் அப்பதா பக்ககோ தா உங்களுக்கு உங்க இது வந்து
ஆமா ப்ரோ இங்கந்து எங் எனக்கு கொஞ்ச கிட்டதா ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் டொண்டி சம்திங் அவ்ளோதா இருக்கூ நா சொல்ற டேய் என்ன சாச்சு டிஷர்ட் மாத்த வுடுங்கடானன்ன மாத்திக்கலாம அ கரெக்டா போய் இந்த பிஸ்கட்டு வேல பண்ணும் போது போய் மாத்தினு வன்டோ அங்கே போய்ட்டு ரிஃப்ரெஷ் ஆயிட்டு மூஞ்சி கலிவிட்டே பிரஷ் பண்ட்டு அங்க பாத்தா அங்கயு சாப்புல
ஆ பின்ன எங்கதா போய் சாப்டீங்க
சாப்புல்ல ப்ரோ இங்கயு டீ தா குட்ச்சாங்கா கா டீ தா குடிச்சா டிஃபன் சாப்டா கரெக்டா பதினொன்ற மணிக்கு ஏதோ உள்ள எண்டிரீ ஆ போறொ அத அந்த பார்ட்ரலா தாண்டிட்டோ தாண்டிட்டோ பொரோட்டா வேண்றா ஒருத்தே ஒருத்தே பிரியாணி இருந்தாதா வரணு சண்ட எங்களுகுள்ள டேய் ஏதோ ஒண்ணு சாப்ட்டுக்லாடா அப்போ உன்னு போ வேண்டிய எடமே வரலாடா அப்டின்னா அப்டி இப்டின்னு பொரோட்டா அவ அவ கை தூக்கி எப்டி இப்டின்னு சொல்ட்டு எல்லாரு பொரோட்டா ஃபிக்ஸ் பண்ட்டு பிரியாணி பேய் சாப்புட்டோ பொரோட்டா சா அ பிரியாணி போய் சாப்புட்டோ ஆ போய் சாப்டு மழ வேற பிரியாணி நாங்க அத என்ட்ரன்ஸ் அதா நல்லா இருந்துச்சு அங்க போய் சாப்புட்டதுக்கப்றோ உள்ள எறங்குனோ ப்ரோ போன ரூம் ரூம்க்கு எல்லா போயிட்டோ சேரி தூங்கிட்டு தூங்கிட்டு நாளைக்கு போகலான்டேய் அப்டியே தூங்கிட்டே ப்ரோ சாய்ந்தர எந்துட்டு ப்ரோ பதினொன்றரைக்கெல்லா போயிட்டோ நெனக்கிறே பதினொன்
பை கால்ல நாலு மணிக் கெலம்புனீங்க அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்போது பத் பத்து பதுனொன்னு ப ஏழு மன்னேரொ ட்ராவலு
ஆமா ப்ரோ அதுலுள்ள நெறைய்ய எடத்துல
எவ்ளோ எவ்ளோ எக்ஸ்பென்ஸ் ஆச்சு நீங்க இந்தப்போ டீசல்லு வண்டிக்கி எல்லா சேத்து எவ்ளோ ஆச்சு
வந்து எய்ட் கே ப்ரோ
எவ்ளோக்கி
ப ஒ பர் பர்சன் எய்ட் கே
ஒரு ஆளுக்கு எட்டாயிர் ரூபா சரி நா அத கேக்கல இப்ப நீங்க ட்ராவல் பண்ணீங்ல டீசல் எவ்ளோத்
டீசல்லா ஆயிருக்கு ப்ரோ இப்போ பத்தாயிரம் பண்ணெண்டாயிர் ரூபா ஆயிருக்கு ப்ரோ
டோல்லு சேத்துக்கொங்க
ஆ எல்லா சேத்து ஒரு பத்தாயிரம் பண்ணெண்டாயிருக்கு அவ்ளோதா ப்ரோ ஆயிருக்கு
அப் அண்ட் டவுன் வண்டிக்கி டோ அப் அண்ட் டவுன் கேக்குற
அப்போனுனா பதினஞ்சு ரூவா ஆய்ட்டுருக்கும்டா டீசலே ப ஆமா வண்டி ட்ரோலு ஆ இருக்குங்கோ பதினஞ்சுரூவா ஆயிர்க்கு
ட்டாயிரூபானா எத்தன எட்டு பேர் போனீங்களா
ம்
நாப்பது நாப்பது நாப்பத்தி மூணு நாப்பத்தாறு நாப்பத்தொம்போது ஆ அ ஒ அறுவதாயாரூவா எழவதாயாரூவா கிட்ட எத்துட்டு போயிருக்கீங்க கர்ட்டா
அல்ல எல்லாரு எட்டாயிரூபா போடல புரோ ஒருத்த அஞ்சா ஒருத்த அஞ்சாயிரோ போட்டா ஒருத்த மூனாயிரோ போட்டா மொத்தும் அதெல்லா இங்கல்ல ஆ அப்புடியெல்லா வராது ப்ரோ ப்ரோ மொத்தமா கிரடிட் காட்ல க்ரடிட் பண்ணிடுவே புரோ நாப்பத்தை நாப்பத்ரெண்ரூவாச்சு மொத்த ட்ரிப்புக்கு சேத்து
அப்பா ஓக்
ஒரு ஆளுக்கு வந்து எட் ருவா கணக் போட்டுச்சு
ம்
அது டி எல் டு கார்டு இந்துச்சு கிரெடிட் கார்டு எங்காளு கிட்ட ஒரு கிரெடிட் கார்டு இந்ச்சு சேரி நாங்க மொத்தமா என்னா பண்ணோ பிளான்னுன் இது பண்ணா இந்த அல்ரசில்ர கொஞ்சோ கொஞ்சல்லா இல்ல மொத்தமா கார்டுல எவ்ளோ வேணா பண்ணிக்கலா என்ன வேணா பண்ணிக்கலா எவ்ளோ அமௌண்ட் வருதோ
ஆனா க்ரெடிட் காடு கொஞ்சொ ரிஸ்க்தா இல்லியா கரக்டா அந்த மந்திலி க்ளியர் பண்ணிரு
அது கிளியர் பண்ணிறாங் ப்ரோ எல்லா ம மந்த்லி சேல்ரி வாங்கறவ பிசினஸ் பண்றவ்ங்க அது ஒன்னு விஷ்யோ ப்ரொ கொ ப்ராப்ரா இது பண்ண கிரெடிட்
ஏனா நானு ரெண்டு வச்சுருந்த க்ரெடிட் கார்டு சாண்டப் பண்ட்டே வச்ட்டேருந்தா தே